ஆ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மாதான் சிஸ்டர் அது டயம் ஆயிச்சி
ஆ ஆ
நா தா கட் பண்ண
செரி செரி இப்போ பரவாயில்ல
ம்
வேல இருக்குங்ளா
இல்ல இல்ல எனக்கு அஞ்சு மணிக்கு அப்பற தா நா எல்லாத்தையு தூத்து பெருக்கி கழுவுனு காத்து வேற ரொம்ப அடிக்கதுங்க நேத்து முந்தா நேத்து ரொம்ப காத்து சூறவு இந்த பேரிக்காடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஏர்போர்ட்டு மேலல்லா வந்து போட்ரு ப்பாங்க பிளாட் மாரி அதெல்லா பறந்தடிச்சட்டு போயடுச்சு அந்த அளவுக்கு ரொம்ப காத்து இன்னைக்கு அந்த டைமுக்கு அப்டியே காத்து அடிக்கிற மாரி வருது ஆனா வெயிலு அடிக்குது
ஓ பரவாயில்ல காத்தடிச்சாலு அதோ அந்த மாரி பேய் காத்தடிச்சாலு பயமா இருக்குல மழையே பெய்ய மாட்டேங்குது வெய்யல்லா இருக்கு ரொம்ப வெய்ய தாங்க முடில
எங்க வீட்ல வேற ரெண்டு மரம் இருக்குது ஒரு முருங்க மரமு இருக்குது ஒரு புளிய மரமு இருக்குது பாத்துக்கோங்க மு அந்த இரண்டு மரமுமே இந்த போஸ்டர் இருக்குல்ல இப்போ லைன் போகும்ல அதுகிட்ட தா இருக்குது ம் விழுந்தா அந்த லைன் மேலதா விழு சும்மாவே இந்த அந்து விழுந்த கடந்த மாரிதா இருக் கு மரமு காத்து ரொம்ப அடிக்குது சொல்லு தூக்குனு இன்மே நா இப்பதா ஆ சொல்லுங்க சிஸ்டர்
ம் இல்ல நீங்க பாத்து இருங்க மழ டைம்ல இந்த காத்து டைமுக்குல்லா கொஞ்ச பாத்தே இருங்க ஏன்னா வீட் டு பக்கத்துல மர இருக்குன்றீங்கல்ல அ கரண்ட் வேற போயிடு ஓ வீட்டுக்குள்ளயே இருக்கா ஓ காத்து டைம்லா கொஞ்ச பயமா இரு
பயமாதா இருக்கு ஆமா அது சீட்டு பின்னாடி சீட்டு
ஆள வச்சு கழச்சி விட்டுருங்க மரத்த வந்துட்டு
பிரகனன்டா இருக்காங்கல்ல அதனால மர வெட்டக்கூடாது
ஓ ஓ
சொல்லுவாங்க வெட்டக்கூடாது எதுவு பூச்சி கீச்சி வந்தாலு கூட அடிக்க கூடாது அப்டி சொல்லுவாங்க அதனால வெட்டாம்பருக் இவுங்க கொழந்த பெறந்த பெருகு தா வெட்டணு ஏழு மாச
ஓ அது இப் ஓஹோ நீங்க தா வெட்ட அண்ணன் தா வெட் டக் கூடாது மீதி அப்பா செய்லா இல்ல வேற யாராவது வெளிய ஆளுங்க செய்லால்ல
வெளிய ஆளுங்க ச அது வீட்டுக்குள்ளதான இருக்கு அதனால நீ வெட்டவே கூடாது அப்டின்னு சொன்னாங்க ஆ அண்ணம் அது அண்ணன் வந்து எதுவுமே செய்ய கூடாது அந்த பூச்சு கீச்சு எதுவுமே அடிக்க கூடாது அந்த பூச்சி கீச்சி வந்தா நாங்க அடிச்சுகீடுவோ அப்பா அடிச்சிடுவாங்க நான் கூட அடிச்சிடுவ டப்புன்னு அந்த மரோ வந்து வீட்டுக்குள்ள தான இருக்கு அப்டிங்கறப்போ அத வெட்டக்கூடாது அப்டினு சொல்வாங் அதனால அப்டி இருக்கு ம்
ஆமா நம்ம ஒண்ணு பண்ண முடியாது பழைய காலத் து சொன்னது ஃபாலோ பண்ணி தான ஆகணு அப்பறோ ஏன்னா வச்சுக்கோங்கள எதோ ஒண்ணு நடக்கு ஆனா இதாலதா நடந்துதோனு நம்பளுக்கே ஒரு உறுத்தல் வந்து போயிடு
அப்டின்னு சொல்லிருவாங்க அப்ற நமக்கும அது கஷ்டமாவே இருக்கு
ஆமா ஆமா கரெக்
ம்
நீங்க எதாது இப்ப வேல பாருங்க பாப்பா பாப்பா பொறந்ததுக்கப்பறமா ஒரு வேல பாருங்க உங்களுக்கு பர்மனன்ட்டான வேலயா பாருங்க வேல கல்யாணோ முடிச்சாலு வேலைக்கி போற மாரி அதாதா அதுக்குதா வேல அதுக்காகதா இப்பவே வேல பாத்துக்கோங்க வேலக்கி போற ஐடியா இருக்கா
ஆமா நான் அது பாத்துட்டுதா இருக்கேன் நான் சொன்ன வேகன்சி இல்லன்னு சொன்னன்ல்ல இப்போ ஓ நேத்து இப்ப நீ இன்னிக்கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி ஒரு ஜாப் இருக்கு நைன் தௌசண் சேலரி அப்டின்னு சொன்னான் அது நா வீட்ல கொஞ்சோ பேசிட்டு போகவா என்னன்னு கேட்டுட்டு நாளக்கி இன்னக்கி இன்டர்வியூ நாளைக்கு இன்டர்வியூ நடக்கு அப்டின் சொன்னா கேட்டுட்டு நாளைக்கி இன்டர்வியூ போகுன்னு வெச்சிருக்க
ஓ சரி சரி
நாங்கனா போகணு
ஆ போய் வாங்க அப்பற என்ன பண்றது வேலக்கி எதாது போனாதா கொஞ்சோ எதா நாலேஜூ வளரு வீட்டுக்குள்ள இருந்தா நாலே
வீட்டுக்குள்ளயே இருக்கறதுக்கு எரிச்சலா இருக்கு
ஆமா வெளில போனா ஒரு கத்துக்கலா எல்லாமே இந்த வயசுலதா வெளில போய் கத்துக்க முடியு இது பண்ண முடியு வெளிலன்னா வெளி ஊருக்கு போலனாலு வேலக்கின்னு போனா ஒரு ரெண்டு பேரு கூட பழகுனா வேற ஒரு சில இதெல்லா தெரிஞ்சுக்கலா வீட்டுக்குள்ளயே இருந்தா தெரிஞ்சுக்க முடியாது அது மாரி எதா கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தா கூட ட்ரை பண்ணி பாருங்க எதாது உங்களுக்கு செட்டாகற மாரி இருந்துச்சுனா
மூணு வாட்டி எழுதிருக்கேன் டி என் பி் சி எக்ஸாமு அது நா எதுமே ப்ரிப்பேர் ஆகாம படிக்காம போயி சும்மா எழுதிட்டு வந்ததுதான் அதுக்குன்னு உக்காந்து நா படிக்கல அது வீட்ல அண்ண படிந்தான் பிராக்டிஸ் பண்ணனுமல்ல அது உக்காந்து படின்தான் சொல்லுவான் எனக்கே இன்ட்ரெஸ்ட்டு இல்ல இவ்ளோ பேரு எழுதுவாங்க நம்ம இப்டி முட்டி முட்டி படி ச்சி எப்டி இதா கறது அப்டின்ட்டு ஒரு மைண்ட் செட்ல நா அது படிக்கவே மாட்ட சும்மா வேணா போயி நான் டென்த்து டுவெல்த்தெலல்லா படிச்சது ஞாபகோ இருக்குமல்ல அத வெச்சு சும்மா வேனா இங்கி பிங்கி பாங்கி போட்டு அடு வந்துருவேன்
என்னமோ கரெட்டுதான் நானு அந்தமாரிதான் எழுதப்போறன்னு சொல்லி போயிட்டு ஒரு தடவ எழுத ஒ எழுதறதுக்கு அப்ளை பண்ணி போன ஆனா ஒழுங்கால்லா எழுதவே இல்ல படிச்சாதான அங்க போயி எழுதறதுக்கு சும்மா நானு டி என் பி சி அட்டன் பண்ண அப்டிங்கற மாரி வந்த அதுக்கெல்லா வந்து கூறுமையா உக்காந்து படிக்கணு அதயே ஃபுல்லா ஒரு ரெண்டு வருஷோ ஒரு வருஷோ அது மாரி ஃபுல் அண் ஃபுல் கரச்சி குடிக்கணு எல்லா புக்கு டி என் பி சி இது வந்து ரொம்ப கஷ் டோ மத்த எக்ஸாம விட இது வந்துட்டு எல்லாருமே ஆமா குரூப் ஒன் குரூப் டூ கூட அந்தந்த டிகிரி ஹோல்டர்ஸ் எழுதுவாங்க குரூப் ஃபோர் வந்துட்டு டி என் பி சி குரூப் ஃபோர் வந்து இந்த எல்லாருமே எழுதலா டென்த்லந்து எழுதலான்றதுனால ஏஜ் லிமிட்டடு அதிகோ ஆ ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கு எழுதலா அப்ப வந்து நெறைய பேரு எழுதுவாங்களா நம்மளுக்கு கெடைக்குமான்றது டவுட்டாதா இருக்கு ஆனாலு நம்ம முடிஞ்ச வரைக்கு ட்ரை பண்லா மத்த வேற எதா ட்ரை பண்லா இத விட்டுட்டு டைப் ரைட்டிங் கிளாஸ் கூட நீங்க முடிஞ்சா போங்க டைப் ரைட்டிங் முடிச்சீங்னா
அது நா காலேஜூ படிக்கும்போதே அந்த இப்ப காலேஜூ முடிஞ்சு வந்ததுக்கப்பறோ படிக்கணு அப்டினு நனச்ச அது அ அப்டி அந்தாந்தா அந்தா அந்தா அப்டின்ட்டு படிக்கவே இல்ல அதுவு
இல்ல இல்ல டைப் ரைட்டிங் பண்ணிக்கோங்க ஆ அ கம்ப்யூட்டர் கிளாஸ் இல்ல டைப் ரைட்டிங் கிளாஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க கல்யாணத்துக்கு அப்பறமா கூட ஏதாவது ஒரு லோக்கல்ல ஒரு வக்கீலு கிட்ட அந்த மாரி போய் டைப்பிங் வேலைக்கு போய் சேந்துக்கலா ஜஸ்ட் ஒரு மூணு மண் நேர நாலு மண் நேரோ போய் டைப்பிங் மட்டு பண்ணி குடுத்துட்டு நம்ம வந்துர்லா அதனால டைப்பிங் வந்து முடிச்சு வச்சுட்டா சர்டிஃபிகேட் வாங்கி ட்டா எப்பயாச்சு ஒரு நாளைக்கு பயன்படு நம்முளுக்கு ஃப்ரீயா இருக்கு ஒரு ஒரு மண் நேர ஒரு மண் நேரோ டெய்லியு போயிட் ட்டு வந்துருங்க
ம் ம் சேரி சிஸ்டர்
தெனமு ஒரு மண் நேர போனாலே போதுமா இருக்கு
ஆ அது ஒரு நாளைக்கு டைப்பிங்லது இது ஃபீஸ் அதிகம் வாங்குறாங்க அதனாலயே யோசிக்க வேண்டியதா இருக்கு இங்க கம்பியூட்டர் படிக்கிறதுக்கு வந்து கம்பியூட்டர் படிக்கிறதுக்கு மூணு மாசத்துக்கு சிக்ஸ் தௌசண்ட் கேக்குறாங்க
அய்யோ ஆ அ
ம் அப்டிங்கறப்போ அவுங்க அவுங்க நமக்கு ஒழுங்கா சொல்லி தருவாங்களானு தெரியல ஃபுல்லாமே நம்ம கத்துக்கிடயு முடியாது நா இது வரைக்கு நா தனியா எதாவது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிச்ச அளவுக்கு சும்மாதா போயிட்டு வந்த மாரி அந்த மாரி ஒரு ஃப் ஃபீல் தா எனக்கு எனக்கு சேச்ரிஃபைஸே ஆகல அவுங்க சொல்லி குடுக்குறது வந்து எனக்கு திருப்திய இருக்கு அப்டிங்கற மாரி அப்டிங்கறப்ப இந்த வெறும் மூணு மாச தா அப்போ போய்ட்டு நம்ம ஒரு ஒரு மண் நேர ரெண்டு மண் நேர உக்காந்துட்டு வறது வந்து நமக்கு அந்த போன மாரி தா இருக்கு அதுகுள்ள டைம் முடிஞ்சி வந்த மாரி இருக்கு அந்த மூணு மாசமு முடிஞ்சிடு அந்த ஃபீஸ் து அம்பா போயிரு அப்டிங்கறனால எனக்கு அந்த அந்த கோஸ் பண்றதே எனக்கு புடிக்கல ஆனா அண்ணா சொல்லுவா நீ எதாவது கோர்ஸ் படி படினு தா சொல்லுவா எனக்கு அம் கம்பியூட்டர் படிக்கிறதுங்குறது முக்கியமானதுதா அது படிக்க கூட எனக்கு அவுங்க ஒழுங்கா சொல்லி தருவாங்களானு தெரியல டைம் முடிஞ்சிடு அப்புற ஃபீஸு வேஸ்ட் ஆயிடு அப்டிங்கனாலயே நா போகாமலே இருக்கே ஏன்னா இப்ப ஒழுங்க சொல்லி தர மாட்டக்கிறாங்க அந்த ஆ
ஆமா ஆமா ஆன்லைன்ல நீங்க என்ன பண்ணுங்க ஆன்லைன்ல நெறைய கிளாசஸ் வருது பாருங்க அந்த மாரி பாத்துட்டு இது ஒரு ஆன்லைன்ல கீபோர்டு ஒண்ணு ஆர்டர் பண்ணிடுங்க அந்த கீபோர்ட் ஃபோனோட கூட கனெக்ட் பண்ண முடியு சின்ன ஸ்கிரீன்ல நம் யூஸ் பண்ணிக்கலா இப்ப உங்க வீட்டுல லேப்டாப் இருந்துச்சுன்னா லேப்டாப்ல பண்ணுங்க இல்ல லேப் டாப் இல்ல அப்டின்னா நீங்க ஒரு கீப்போர்டு வாங்கிட்டு கீபோர்ட வந்து ஒரு ஒயர் ஒ நம்ப கனெக்டிங் ஒயர் இருக்குல்ல சி சார்ஜர் ஒயரு அந்த ஓ டி ஜி கேபிள்ன்னு சொல்லுவாங்க அத போட்டு நம்ம ஃபோன்ல கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இதுல டைப் பண்றது எல்லாமே நம்ம ஃபோன்ல வரு நம்ம நேரடியா இதுக்கு டைப் ரைட்டிங்க்கு போயிருக்க மாரி வீட்டுல உக்காந்துகிட்டே ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கிளாஸ் பாத்துக்கோங்க பாத்துட்டு சும்மா டைம் பாஸ் பண்ணுங்க ஒரு ஒரு மண் நேரோ ஒரு மண் நேரோ அதுல போய் அங்க போய் பண்ண வேண்டியது நம்ம ஃபோன்லயே பண்ணி கத்துக்கோங்க அதுல கத்துக்கிட்ட மாரி இருக்குல்ல நீங்க வெளில போய் காசு குடுத்து கத்துக்கலேனாலு வீட்ல இருந்து ஒரு ஒண்ணு கத்துக்கிட்ட மாரி இருக்கு தெரியலன்னு இருக்க கூடாது எதுவுமே இப்போ ஒரு எடத் துக்கு வேலைக்கு போனா கூட திடீர்னு ஒரு கம்யூட்டர்ல கூட்டு போட்டு நீ கம்பியூட்டர் பாத்துக்கமா சும்மா இந்த பில்லிங் அடிமா இந்த மாரி பாத்துக்க இல்லக்கு வரவு செனக்கு சும்மா எக்சல் பாரு இத பாரு அப்டி சொன்னா நம்ம அது கத்து வெச்சிருக்கணுல நமக்கு அது தெரியணுல்ல அதனால இப்பைல இருந்து வீட்லயே ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா பாத்து பழகிக்கோங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சிருந்தா லேப்டாப் கொடுத்து திருப்பாங்களே உங்களுக்கு கொடுத்தாங்களா
நான் ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு குடுத்துட்டாங்க நான் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணும் போது எனக்கு இப்ப லேப்டாப் கொடுத்தாங்க கவர்மெண்ட் அது பர்ஸ்ட் இயர் தேர்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் குடுத்தாங்க நாங்க மாஸ்டர் டிகிரி பண்ணதுனால நாங்க செல பேர் போராட்டம் எல்லாம் கூட பண்ணாங்க மாஸ்டர் டிகிரி பண்ணவங்களுக்கு தான் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு அதனால தாங்க அப்டின்ட்டு போராட்டம்ல கூட பண்ணாங்க ஆனா அது நீங்க படிக்கிற நாங்க படிக்கிற இந்த வருஷத் து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போதே குடுத்துட்டோம் அதனால நாங்க வந்து தரமாட்டோம் அப்டி சொல்டாங்க அதனால லேப்டாப் இந்த வருஷம் குடுத்த லேப்டாப் வந்து ரொம்ப சின்னதாவும் நல்லா சூப்பரா இருன்ச்சு
உஹ
ஒரு நல்லா இருந்ச்சு நம்ம அந்த ஒரு பிளாக் கலர் லேப்டாப் ஸ்கூல் படிக்கும் போது குடுத்தத விட இது நல்லா இருந்துச்சு இந்த அதுவும் கம்பெனி நல்ல பிராண்டடான கம்பெனி ஹெச் சி எல் டெல்லு அந்த கம்பெனி இதுல இருந்துதான் குடுத்தாங்க ஆனா எங்களுக்கு கடைக்கல நாங்க உங்களுக்கு குடுத்துட்டோம்ல அதனால தரமாட்டோம் அப்டி சொல்டாங்க
அந்த பழைய லேப்டாப் என்ன பண்ணீங்க யூஸ் ஆ இருக்
அதுவு அது இருக்கு சிஸ்டர் ஆனா அந்த சார்ஜி நிக் க்க மாட்டேங்குது ஆ இப்ப சார்ஜரும் கூட ஏறமாட்டேங்குது ஏதோ கேபிள் ஏதோ லூஸா இருக்கோ என்னமோ தெரில ஏற மாட்டேங்குது
ஓ செரி செரி ஏன்னா அத வச்சு ஏதாவது சரி பண்ணி கூட சும்மா ஒரு எருநூறு முந்நூறு கொடுத்து செலவு பண்ணி அத சரி பண்ணி ஏதாவது அதுல கத்துக்க முடியுமா செய்ய முடியுமனு பாருங்க இல்ல டைலரிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா டைலரிங் கூட கொஞ்சம் பாருங்க
வீட்டுல அம்மா டெ்ரிங் வேண்ணா படின்னு சொல்லுவாங்க என டெ்ரிங் பிடிக்கல இன்டஸ்டும் இல்ல அனா
செரி அப்ப நீங்க கம்ப்யூட்டர் லைன்லே பாருங்க கம்ப்யூட்டரே கொஞ்சம் பாத்தீங்கன்னா
ம்
பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நம்மளோட டைம் நம்ம ஒதுக்கி நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணு நமக்கு அது ரொம்ப தேவையா இருந்துச்சுனாதான் நம்ம இப்ப தெரியாது நமக்கு நம்ப ஏன்னா கத்துக்கற வயசு இது ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னா இது கத்து கத்துக்கிற வயசு இப்ப மட்டும் தான் கத்துக்க முடியும் நீ கல்யாணத்துக்கு அப்பறமா கத்துக்க முடியாது எதையுமே அப்ப போய் நீ வேலைதான் செய்ய முடியும் அப்ப குழந்தைங்களை பாக்கவும் வீட் டு‌ வேலையை பக்கிறதுக்கு நமக்கு பெரிய வேலையா அதுக்கு நடுவுல போய் ஒண்ணு கத்துக்கிட்டு வேலைக்கு போணும்ன்றது போகவே முடியாது
எ ம்
த்து வச்சிருக்க நீ எல்லாத்துக்கு ரெடியா இருக்கனா நீ காலைல எழுந்து வீட்டு வேலய முடிச்சி ஒரு எடத்துக்கு வேலைக்கு ஓடனுனா ஓடி போயிர்லா ஓடி போய் ஒடியாந்தர்லா அப்ப நம்ளுக் வருமானோ கைல இருக்கு அப்போ நம்ம அண்ணனயோ அப்பாவயோ கஷ்டப்படுத்த வேண்டி இருக்காது நம்ப கிட்ட பத்துருவா வந்ததுன்னா நமக்கு வேண்டியத நம்ம வாங்கிக்லா இல்ல நம்ப அப்பா அம்மா க்கே நம்ப அப்பா அம்மாக்கே ஒரு நூறுருபா குடுக்கலா இந்தா எதா வாய்ன்க்கட்டு ஒரு ஆஸ்பட்லுக்கு போட்டு வச்சுக்கோ சும்மா வச்சுக்க கை செலவுக்கு இருக்கட்டு அப்பா ரெண் நாள் வேலைக்கு போல அப்டின்னம் போது அப்பா கஷ் காசு இல்லாதா இருப்பாங்க நம்ப அப்பா இந்தப்பா இருக்கட்டு நம்ப குடுத்துட்டு போலா பாருங்க
ஆமா கண்டிப்பா
கிட்ட வருமானொ வந்து இருக்கனு கல்யாணத்துக்கப்றமா வருமானம் முக்கியமா வேணு
ஆமா
அதனாலதா இப்பவே அதல்லா நம்ம கத்துக்ற டைம்ல காலத்த நேரத்த வீணாக்காம நம்ப க த்துக்கிட்டோனா அன்னக்கி நமக்கு பயன் படு ஏனா நா நீங்க ஏ இவ்ளோ பொறுப்பாருக்கீங்கன் சொல்றேன்னா எங்க வீட்டு எதிர்லருக்காங்க ஒரு பொண்ணு ரொம்ப ஒண்ணுமே பண்றது கெடயாது ஆ செரிங்க
ஆ